அ சகோதிரி பேச்லாங்ளா ஆமா என்ன பண்றீங்க
சும்மாதாங் தோழியிருக்கே வீட்ல யாரு இல்ல நா மட் டுந்தா அதனால அப்டியே உக்காந்துருக்கே நீங்க என்னப் பண்றீங்க ரொம்ப
ஓகே ஓகே நா சும்மா இப்பதாங்க ஃபோன் யூஸ் பண்லான் யூஸ் பண்ணிட்ருந்தே செரி உங்ளோடப் பேசலானு கால் பண்லான் கால் பண்ணிருக்கே
ஆ சேரிங் தோழி
ஆம்
சாப்ட்டீங்ளா
ஆ சாப்டேங் சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்டேங்க தோழி சாப்டே ம்
அப்பறோ சொந்தக்காரங்க வீட்டுக்லாம் போகலீங்ளா லீவுக்கெல்லா
இல்லைங் தோழி நமக்கு வந்து சொந்தக்காரைங்கல்லா நம்ம சுட்டு வட்டாரத்திலே இருக்காங்களா அதனால வந் ஆமா ஆமப் ப அதனால வந்து எங்கிமே போக முடியாத்
சேரி சேரிங்க
இங்கியே அப்டியே சுத்தி சுத்தி
அப்ப நீங்க வந்து உங்க உள்ளூரியே நீங்க வந்து ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துட்ருக் கீங்க வெளிய எங்கிமே வந்து சுத்திப் பாக்காம ஊருக்குள்ளியே வந்துட்டு இருக்கிற ஊருக் குள்ளியே வந்து நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்றீங்க
ஆமாங் தோழி ஆமா ஆமா
சேரி சேரிங்க பட் வந்து வெளியவும் போனாதானே நல்ல ஒரு அ நெறிய விஷ்யத்த நம்ப கத்துக்க முடியு
ஆனா வந்து நம்ம சொந்தக்காரைங்கல்லா இங்யே சிக்கிட்டாங்களே
சேரி வேற வழி இல்லிங்ளேப் அப்றோ என்ன பண்ண முடியு ஆ இப்ப நம்ப எதாது ஒரு ஒரு டாப்பிக்க பத்தி நம்ப ஆ இப்ப நம்ப எதாவொரு தலைப்ப பத்தி பேச்லாங்ளா
ஆ பேச்லாங் தோழி கண்டிப்பா
ஆ உங்குளுக்கு எந்த மாரி ஃபுட்டு் புடிக்கு அந்த மாரி நம்ப பொதுவான விஷ்யங்கள்லா பேச்லாமா ஆ ஆ ஓ சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாரி உணவெல்லா ரொம்ப பிடிக்கு நீங்க எத வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க
நா வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணினா ரொம்பவே சாப்புடுவே
ஆ சேரி சேரிங்க ஆ எனக்கு வந்துட்டு அதே மாரிதா சிக்கன் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி தக்காளி சாதோ இந்த மாரி வந்து கொஞ்சோ ஒன் பாட் ரைஸ் எல்லா வந்து கொஞ்சோ விரும்பி சாப்பிடுவே நானு அதுக்கப்றோ வந்துட்டு டிஃபன்ல வந்துட்டு பரோட்டா ரொம்ப புடிக்கு ம் அப்றோ ஸ்வீட்ல இனிப்புகள்ல வந்துட்டு இந்த பாதுசா அப்றோ வந்துட்டு பால் கோவானா ரொம்ப எனக்கு புடிக்கு உங்களுக்கு எந்த மாரிலா புடிக்கு
எனக்கு டிஃபன் ஐட்டம்னா அந்த மாரி தோச இது சாப்பிடுவே பொரோட்டா வந்து கொஞ்சோந்தா
ஓ ஹெல்த்துக்கு வந்து நல்லது இல்லைங்கிறதுக்காகவ சாப்புட மாட்டீங்க இல்ல மோஸ் பொதுவாவே புடி
ரி தெவட்டன மாரி ஆகிருமா
சேரி சேரி நீங்க வந்து அது வந்து அப்டி இருந்துச்சின்னா காலை உணவா நீங்க எடுத்துக்கலால அது நீங்க
காலைன்னா அதிக நைட் டைம்ல சாப்டுவே
ஆ நீங்க வந்து இரவு டைம்ல நீங்க சாப்ட்டீங்கினா சாப்ட்டதுக்கப்றோ ஒரு டெ ஒரு பத்து நிமிஷோ கழிச்சி சுடுதண்ணி இருக்கில்லைங்க சுடுதண்ணி கொஞ்ச லைட் டா ஒரு ஒன் டம்ளர் நீங்க குடிச்சிட்டு ஒரு ஒரு ஒரு ஆஃப்னவர் கொஞ்ச லைட்டா ஸ்மூத்தா ஒரு நடந்து குடுத்துட்டு படுத்தீங்னா கொஞ்ச எதுவுமே எந்த தொந்தரவு உங்களுக்கு பண்ணாதுன் சொல்லுவாங்க
ஆ கண்டிப்பா அடுத்த வாட்டி ட்ரை பண்றே
ஆ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க
ம் அப்றோ ஸ்வீட் ஐட்டம்லன்னா இது பிடிக்கு பால்கோவா
ஓகே ஓகே
ம் சாக்லேட்னா டைரி மில்க்னா ரொம்ப புடிக்கு டீ குடிப்பனா காபி குடி ப்பனா அப்டினா டீ தா எப்ப எப்ப தோணுதோ அப்பலா போட்டு குடிப்பே
சேரி சேரிங்க உங்க டீ பைத்தியமோ நீங்க
ஆமா கண்டிப்பா அப்டிதா எப்
அதிகங்கு இல்லிங் சிஸ்டர் டீ நீங்க அதிகோ குடிச்சீங்கனா ஹெல்த்து வந்து ரொம்பவே வந்
அப்டிதா சொல்லுவாங்க அ அப்டிதா சொல்லுவாங்க அம்மாவு திட்டுவாங்க எதுக்கு பாப்பா இத்தன வாட்டி குடிக்கிற
அ நீங்க வந்து நீங்க வந்து அ டீ நீங்க வந்து டீக்கு பதலா வந்துட்டு இந்த பிளாக் காஃபி வர டீ வர காஃபி சுக்கு டீ சுக்கு காஃபி அந்த மாரி எடுத்துக்கோங்க நீங்க பட் நீங்க வந்து எட்டீ ரொம்ப குடிச்சீங்னா ஒங்குளுக்கு பசி எடுக்காது பசிய வந்து கட்டுப்படுத்திரும்பாங்க
அது அவ்ளோ அதுலலா அவ்ளக்கு இதுல்லததால இதுவே குடிச்சி குடிச்சி பழகிருச்சா எங் பாட்டி வந்து டீனா ரொம்ப புடிப்பாங்கே எங்க எங்க அப்பா சைடு எல்லாருமே டீனா புடிப் பாங்ளா அந்த தோசோ எங்க அம்மா சொல்லு ஒங்க ஓ அப்ப வூட்டு இது எல்லாமே அப்டியே வருது பாரே ஏ பாப்பா அவுள் ஆமா ஏ பாப்பா இத்துன டீ குடிக் கிற சாப்ட முடியாது அப்டிம்பாங்க
சேரி சே நீங்க அதுக்கு பதுலா நீங்க டீக்கு அ நீங்க அந்த டீக்கு பதுலா வந்து இந்த ஜூஸ் ஐட்டம் இந்த லெமன் ஜூஸு சூப் ஐட்டம் முருங்கக்கீர சூப் அந்த மாரி நீங்க நீங்க பழக்கப்படுத்திக்கிறீங்னா உங்களோட உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்
அம்மா வந்து காலைலானா முருங்கக்கீர ஜூஸ் அது போட்டு தருவாங்க
ஓ முருங்க கீரல ஜூஸ் கூட பண்ணுவீங்களா
ஆ பண்ணுவோ பண்ணுவோ அந்த சூப் பு மாரி ஜுஸ்ஸில்ல அது சூப்பு மாரி
ஆ கொஞ்சோ வேக வெச்சி நம்ப மிக்சில போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி
இல்ல மிக்சிலல்லா போட மாட்டோ நான் இருந்துடு ஆ நைட்டே வந்து வேக வெச்சுருவோ
சேரி சேரிங்க
வேக வெச்சு அது கால் ந நைட்டு ஃபுல்லா நல்லா ஊற்னவொன்ன காலையில வந்து போட்டா எனக்கு வேற அந்த ஸ்மெல் ஒரு மாரி புடிக்காதா
நீங்க அதுக்கு வந்து மெளகுத்தூள் நீங்க அதுக்கு நல்ல மெளகுத்தூள் மெளகுத்தூளு உப்பு கொஞ்சோ போட்டா காரசாரமா குடிச்சுங்னா உங்களுக்கு நல்லா வந்து நண்டு சூப்பு சிக்கன் சிக்கன் சூப்லா குடிக்கிற மாரி ஒங்குளுக்
அதா அம்மாவு அப் அம்மாவு அப்டிதா போட்டு தருவாங்க மெளகு கொஞ்சோ ம மசாலா போட்டுப்பாங்க அப்ரோ உப்பு போட்டுப்பாங் அந்த வாசத்தல்லா எடுக்கற மாரி போட்டுப்பாங்க அதுக்கப்பறமே கொஞ்சோ ஒ புடிக்காம அப்டியே மருந்து மாரி ஒரு கைல சொம்பு ஒரு கையில இது வச் சு அப்டியே போய்ட அப்ரோ போக போக பழகிருச்சு
ஆ பட் அது வந்துட்டு டெய்லியுமே காலையில குடிக்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எனா எனக்கு வந் அ எனக்கு ஆனா வந்து எங்க ஊர் பக்கத்துல வந்து முருங்கக்கீர வந்து ரொம்ப மலிவா கெடைக்குது ஆனா நமக் கு வந்து ஈஸியா கெடைக்கற பொருளுவோட வேல்யூ நமக்கு தெரியாது
ஆ
பட் நா வந்து எங்க அம்மா ஊர்லருக் க்கும் போது ஒரு முருங்ககீரயப்பேய் நம்ப சந்தைல பேய் இருவது ருவா முப்பது ருவான் காஸ் குடுத்து வாங்குவோம் பார் சப் போஸ் நமக்கு ஒடம்பு முடியில முருங்கக்கீர பொரியலு முருங்கக்கீர சூப் நம்ப செஞ்சி குடிக்கணுன யார் வீ்ட்லயாது போய் நம்ம தொலவி கண்டுபுடுச்சி ஒரு ரெண்டு கொத்து குடுங்கன் சொன்னா கூட யோசிப்பாங்க எனக்கே கொஞ்சந்தாங்க இருக்கு நீங்க வந்து ஏன் கேக்குறீங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இருக்கற இப்ப நா இருக்கு ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு இங்க நெறையா இருக்கு அது சம அது பாதிக்கீரய நம்ம யூஸ் பண்ணிட்டு மீதிக்கீரய நம்ப தூக்கி தா போட்றோ
ம் அதா
அப்பரோ நீங்க படத்துக்கெல்லா போவீங்களா இல்ல வீட்லயே மூவிஸ்லா பாத்துருவீங்களா
இல்லைங் தோழி அவ்ளக்கெல்லா போக மாட்டோ ஒரு வாட்டி மின்ன வந்து அப்பா கூட்டிட்டு போனாரு அப்ரோ அப்பா எப்பயுமே வேலையிலே இருப்பாரா டைமு இருக்காது அப்ரோ நாங்ளு எது டிஸ்டர்ப் பண்ண மாட்டோ
நீங்க உங்க அண்ணா கூட போலால்லீங்ளா படத்துக்கு
ஆஹா இந்த மாரில்லா போக மாட்டோ வெளிய எங்க அண்ண கூட்டிட்டு போ போகலானு கூட்டிட்டு போலான்னு போனம்னா அவ்ளோக்கு இன்ட்ரஸ்ட் த்துல படம் பாக்குறதுக்கு வெளிய எங்கேயு சுத்துறது நாங்க வீட்லே இருந்து பழகிட்டமா
இல்லல்ல நீங்க வந்து இப்பதா இப்பதா நீங்க ஸ்கூல் லைஃப முடிச்சிருக்கீங்க அதனால நீங்க அப்டி
இல்ல அப்பிலிமே கூட செரி அம்மாவு செரி அப்பாவு செரி இந்த மாரி லீவ்னா எங்கயாச்சு கூட்டிட்டு போலா சொல்லு அந்தா மாரிலா துவு இல்ல அதனால வந்து வீட்லே இருந்து பழகனதுனால போறதுக்கு அவ்ளோக்கு விருப்போ இல்ல இந்த மாரிக்கா எனக்கு ஆனா தோணு போலா
ஓகே ஓகேங்க
நமக்கு ஒரு வயசு வந்து மே தெரியுமுல வெளிய போனா கொஞ்ச நல்லாருக்கு
சேரி ஏனா இந்த மாரி வயசுல தாங்க நம்ம வந்து என்ஜாய் பண்ற பருவோன்னு ஒன்னு இருக்கு அப் ப்ப அந்தந்த வயசுல அந்தந்த இத நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டா தா லைஃப் நமக் கு நல்லாருக்குன் சொல்லுவாங்க இல்லாட்னா ரெண்டு வர்ஷத்துக்கு அப்பறோ வந்துட்னா நீ எங்கேயாது போனீயானு உங்க தோழிங்களோ உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோ சொந்தக் காரங்களா கேட்டா நம்ம ஏ நம்ம எதையுமே சொல்ல தெரியாது நமக்கு எங்க போனோன் நம்ப யோசிச்சுட்டே இருப்போ நம்ப
அப்றோ மால போட்ட நா மால ஐயப்பனுக்கு மால போட்டப்ப அப்பலா நெறையா எடத்துக்கு போயிருக்கே
ஓகே ஐயப்பனுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு சின்ன ஏஜ்ல தானே போட்ணுன் சொல்லுவாங்க சின்ன வயதுல தானே போட்ணு
போட்ருக்கே நானே ஒரு மூணு வர்ஷ போட்டே செகண்டோ தேர்ட்ல இருந்தோ போட்டே தேர்டு ஃபோர்த் தத்து ஃபிஃப்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்க ஒரு வர்ஷத்தோட நிறுத்திடுங்க பொண்ணு வேற ஒரு வர்ஷத்தோடே நிறுத்திருங்க அப்டினாங்க ஆனா அப்பா இருந்துகிட்டு அதெல்லா இல்ல எ புள்ள வந்து மூணு வர்ஷ போடு அப்டின்ட்டு மூணு வர்ஷமுமே போனே
ஆ ஆனா வந்து ஒரு வர்ஷ நம்ம போட்டம்னா கண்டினியூ வா ஒன்னு மூணு வர்ஷம் போட்டு மூணு வர்ஷ மூணு வர்ஷ நம்ம போட்ண் ஆமாங்க ஒத் ஒத்த படைல தா அது போடணுன் சொல்லுவாங்க நீங்க வந்து ஓம் சக்திக்கெல்லா போட்ருக் கீங்ளா
இல்ல இன்னு ஓம்சத்திக்கு மட்டுந்தா போட்டதில்ல
சேரி சேரிங்க அப்ப முருகனுக்குலா போட்ருக்கீங்க
முருகனுக்கு போட்டதில்லன் நெனைக்கிறே முருகனுக்கு போட்டதில்ல ஐயப்பனுக்கு மட்டு போட்ருக்கோ
சேரி சேரிங்க
ம் நீங்கலா மால போட்ருக்கீங்ளா
ஆ எங்க குடும்பத்துல யாரு அந்த மாரி மாலலா வந்து நா போட்டதில்லைங்க நாங்க அது வந்து மால போட்டோனா நெறையா அதுக்கு நம்ம பரிகார பூஜ அதுக்கான வந்து நடைமுறைலா நம்ம பண்ணனும்ல நம்ப ஃபேம்லிக்கு அது ஒத்து வராதுன் அம்மா சொல்லிருவாங்க ஏனா வீட்ல வந்து பெண்கள் இருக்கனால வந்துட்டு அது நெறைய ப்ராசஸ் பண்ணனு
ஆமா
இங்க வந்து நாங்க அந்த மாரி பழக்கப்படுத்திக்கவு இல்ல எங்க கணவர் வீட்லயுமே அந்த மாரி ஒரு பழக் கங்கிறது கெடையாது பட் பெரிய மாமியார் வீட்லெல்லா வந்துட்டு அவுங்களோட எங்க அக்காவோட ஹஸ்பண்டெல்லா போடுவாங்க போல அவ்ங்க முருகனுக்கு போட்டு ஒரு ஒரு வார வெரத இருந்துப் போவாங்ளாமா
ம் ம்
பட் எனக்கு வந்து இந்த மால போட்றவ்ங்கலா பாக்கும் போது கொஞ்ச ஆசையா இருக்கு நம்பளு வந்து போட்டா எப்டி இருக்கு என்ன ஆ நல்லா இருக்கு பட் அதுக்கான அதுக்கான சுட்டுவேஷன் வந்து நமக்கு அமையணுங் இல்லையா அமையாது அப்டின் என்ன பண்றது இப்ப நம்ம கை கொழந்தைய வெச்சிருக்கோ இப்போதைக்கு நமக்கு வாய்ப்பு இல்ல பெரிய பெருசானதுக்கு அப்பற வேணா நம்ம வேணா பழக்கப்படுத்திக்க வேண்டியதா
அதா
ம் நீங்க சமைப்பீங்ளா
எதோ ஓரளவுக்கு சமைப்பேங் தோழி அம் இந்த மாரி அம்மா வேலைக் போயிட்டாங்க நேரத்துலே போயிட்டாங்க அப்டினா அப்றோ நா அப்றோ அண்ணனுக்கு சமைச்சு தருவே எங்க அண்ணா ஆனா எதையுமே கொற சொல்ல மாட்டா நல்லா இருந்தாலு சேரி நல்லா இல்லைனாலு சேரி சாப்ட்டுப்பா
பரவால்ல பரவால்ல தங்கச்சியோட மனது புண்படுத்தக் கூடாதுன் நெனை
அதா ஆமா
சேரி சேரிங்க எனக்குமே வந்துட்டு காலேஜ் படிக்கமோது நானும் ஒண்ணுமே சமைக்கல இப்ப வரைக்குமே நா இப்ப வரைக்குமே ஒழுங்கா நா சமைக் கவே மாட்டேன் இப்ப வந்துட்டு செரி நம்ப வந்து நா வந்து கக்கக்கா ஆஃப்டர் ஒன்னே மேரேஜ் பண்ணதுமே எங்களுக்கு பேபிங்களா நா சோ ஒடனே வந்துட்டு ஒரு த்ரீ மன்த் தான் இங்க இருந்தே ஒடனே நான் அம்மா வீட்டுக்கு போய் டன் நானு அப்டிங்கமோது டோட்டலா அம்மா சாமையலே நம்ப ஒண்ணு ரெண்டு பண்ணது நமக்கு மறந்து போச்சி
ஆமா
ஆ சேரிங்க தோழி நமக்கான அழைப் பு முடிந்து விட்டது வேற ஒரு கால்ல நம்ம சந்திக்கலா
ஆ ஓகேங்க தோழி
ஆ ஓகே தேங்க் யூ டா
தேங்க்